அல் அலோ
ஹலோ நா பேசறது தெளிவா கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நலமா இருக்கே தோழி நீங்க நலமா இருக்கீங்களா
நலமா இருக்கோ சாப்டாச்சா வீட்ல எல்லாரு நலமாருக்
ஆச்சு தோழி எல்லா நலமா இருக்காங்க நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டோ
ஓகே தோழி இன்னைக்கி என்ன
தோழி நம்ம வந்து இப்போ இன்னைக்கு நம்ம பேசுற தலைப்பு வந்து நம்ம வந்து ஹோமியோபதி டாக்டர் பத்தி பேசுமா ஆக்சுவலி என்னன்னா இப்போ வந்து எல்லாருமே ஆ
ஓ ஓகே தோழி
ஆ ஏன்னா என்னோட சிஸ்டர் வந்து என்னோட உடன்பிற சொன்னாங்க ஆகசுவழி என்னனா இப்ப எனக்கு ரொம்ப தலைவலிக்கு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நா தலைவலிக்கு நாலா மெடிசன் போட்டுட்டே இருப்பே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏன்ட வந்து
நீ இந்த மாரி தலைவலிக்கு போட்டுட்டுருக்காத எனக்குள்ள கொஞ்ச மைக்ரன்ஸ்க்குள்ள ப்ராப்ள இருக்கு நீ இந்த மாரி போட்டுட்ருந்தா வாழ்நாள் முழுது மெடிசின் வந்து சாப்ட்டுடேதா இருக்கணு அலோபதிக்கு போனா இதே இது நீ ஹோமியோபதி சாப்பிடு அது கொஞ்ச உனக்கு வந்து உனக்கு பெர்மனண்ட் சொல்யூஷன் கெடைக் கு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பிறவு நா வந்து ஹோமியோபதி உள்ள மெடிஷன் எல்லாமே ஒரு சாப்ட்டே ஒரு த்ரீ மந்த் சாப்ட்டே தோழி அதுக்குப்பற என்ன ஆச்சுன்னா எனக்கு இது வரைக்கொ தலைவலி இல்ல ஏன்னா ஹோமியோபதி வந்து ஒரு பெர்மன்ட் சொலுயூஷன்னு எனக்கு தோனுது
ஓ ஓகே ஓகே அதுவு நல்லதுதா தோழி அதே மாரி ஆ அலோபதி வந்து அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டீங்களோ
ஹலோ
ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி
ஆமா ஹோமியோபதியே நீங்க பாருங்க நெறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹோமியோபதி செக்க்ஷனே தனியா இருக்கு அந்த மாரி இருக்கப்போ வந்து நம்ளுக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு தண்ணில தானே ஒரு சிலவங்களுக்கு வந்து தண்ணி சுடு தண்ணில போட்டு ட்ராப்ஸ் மாரி குடுக்குறாங்க அந்த மாரி குடிக்கப்போ வந்து நம்ளுக் இப்ப வந்து என்ன சொல்லுவாங்க ஒடம்புல உள்ள எந்த பாதிப்பு ஏற்படாது அது கொஞ்ச கொஞ்ச ஸ்லோதா ஸ்லோ மெடிஷன்தா பட் அது வந்து நம்ளுக்கு வந்து பர்மென்டான சொல்யூஷன் கெடைக்கு ஒங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாராவது ஹோமியோபதி மெடிசன் எடுத்து க்யூர் ஆயிருக்காங்ளா
எனக்கு தெரிஞ்சு ஹோமியோபதி வந்துட்டு ம் எங்க சொந்தக்காரங்கல்ல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு கொஞ்ச அந்த என்ன சொல்றது அ கல்லீரல் அ அந்த சம்பந்தமான ப்ரச்சனைகள்ல இருந்தாங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்டின்னா அவங்க மெடிசன் வந்துட்டு எடுத்து ஹோமியோபதிலதா மெடிசன் எடுத்து க்யூர் ஆயிருக்காங்க தோழி
கண்டிப்பா இதே இது நீங்க சொன்ன மாரி கல்லீரல் ப்ரச்சன வந்து நம்ம அது வந்து எவ்ள பெரிய ப்ராப்ளம் அது வந்து நம்ளுக்கு அது டேமேஜ் ஆயிட்டா நம்மள உயிரே இல்லாம ஆயிரு ஏன்னா அந்த மாரி நம்ளுக்கு வந்து ப்ராப்ள இருக்கு போப்போ அந்த மாரி மெடிசன் இதே இது எங்க அண்ண பையணு அப்புடிதா அவனுக்கு வந்து கால்ல இருக்கல்லா அவ வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ளேயரு அவனுக்கு இப்ப ரொம்ப வயசு லா கெடையாது ஒரு பிஃப்டீன் இயர்ஸ்தா இருக்கு அவ வந்து வெளாண்ட போப்போ கீழ விழுந்துட்டா கீழ விழுந்த எடத்துல வந்து அவனக்கு முட்டுல வந்து முட்டு இதுல வந்து ஏதோ ஒரு சவ்வு விட்டுட்டுன்னு சொன்னாங்க ஆனா அதுக்குள்ள மெடிசன்லா அவ அலோபதிலா சாப்டுட்டே இருந்தா அதுக்கு பிறவு அவங்க டாக் ட்ரு என்ன சொல்ட்டாங்க இல்ல இல்ல உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணு அந்த மாரி சொல்லப்போ வந்து எங்க அண்ணி வந்து என்ன பண்ணாங்க
யாரோ அவுங்களுக்கு வந்து சஜஜசன் பண்ணிருக்காக என்னோட சிஸ்டர்தா அவங்க என்ன சொன்னாங்க அப்புட்னா சரி வாங்க நம்ம ஹோமியோபதி டாக்டர்ட்ட போய் காம்க்கலா இதுக்குள்ள ஃபைல் எல்லா கொண்டு வந்து காம்ச்சிருக்காங்க இதுல இது சவ்வுதா சின்ன கொழந்ததா இவுனுக்கு வந்து இந்த மாரி மெடிசன் சாப்றப்போ வந்து அது வந்து அவுனுக்கு வளர வாய்ப்பிருக்கு அதுனால அவனுக்கு முட்டு வந்து ஒன்னா சேந்துரு அப்டின் சொன்னாங்க அப்டி சொன் சேந்த ஒன் னே அந்த மெடிஷன் வந்து ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்தா சாப்பட்டா இப்போ அவனால வந்து அந்த கால் கீழ உழுந்ததான் தெர்ல அவுனுக்கு நல்லா ஜாயிண்ட் ஆய்ட்டு
மோ ஓகே ஓகே அ அதே மாதிரி பாத்தீங்க அப்டின்னா இந்த மஞ்ச காமலைக்கல்லா வந்துட்டு நம்ம ஹோமியோபதி எடுக்குறது தானே தோழி கரெட்டா இருக்கு ஏ தோழி பேசுறங்களக்கு கேக்குதா தோழி
ஆ ஹ மஞ்ச காமாலையே நீங்க சொல்ற மாரி அப்புடிதா இங்க இங்க ஒரு எடத்துல வந்து மஞ்சகாமலைக்கு வந்து உண்மைக்குமே அந்த பச்செல எல்லாமே அரச்சி குடுக்குறாங்க ஆனா இப்போ இ இந்த டெக்னாலஜிலுமே இவ்ளோ தூர வந்துமே அவுங்க வந்து அந்த மாரி பச்ச மருந்து தா மஞ்சக்காமாலைக்கெலா சாப்டுறாங்க அவுங்க
ம் ஓகே ஓகே அது மட்டு இல்லாம வேற எது எதுகெல்லா நம்ம வந்துட்டு ஹோமியோபதி ட்ரை பண்ணணு தோழி
கண்டிப்பா ஏனா இன்னொரு விசியோ என்னோட கொழந்தைக்கி இப்ப நீங்க சொல்ல போனும்னா எங்க அம்மாக்கு ஒ ஃசுகர்ரு வந்துட்டு அப்போ வந்து ஆ நா அம்மாட்ட ரொ ரொம்ப நார்மல் அவுங்களுக்கு வந்து இப்போ செவன்ட்டிஃபைவ் ஏஜ் செவன்ட்டி ஃபை இருக்கு ஆனா ஒன் ஃபாட்டி இருக் க்கனால நார்மல் தா இதுக்கு மேல வந்து வர வாய்ப் இருக்கு ஆனா நீங்க வந்து இப்போ அலோவதி மெடிசன் சாப்ட்டீங்கன்னா இதா ஆகுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கூட இப்போ ஹோமியோபதிக்குள்ள ஃசுகருக்குள்ளக் மெடிசன் தா சாப்ட்டுட்ருக்காங்க அதுலே நெறைய ஹாமியோபதிலே நெறைய ஃபிளவர் மெடிசன்ல்லா இருக்கு நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்ளா
இல்லையே தோழி நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவே
ஆ ஃபிளவர் மெடிசன் வந்து ஒரு இருபத்தோரு வகை ஃபிளவர் மெடிசன் இருக்கு ஒவ்வொரு ஃபிளவரு குள்ளதும் நா வந்து ரெண்டு ஃபிளவர் குள்ளது யூஸ் பண்ணிட்டுருக்கே அது வந்து அந்த மருந்த யூஸ் பண்ணப்போ வந்து ஆக்ச்சலி இல்ல நயம் சொல்ல முடியாது அந்த மருந்து யூஸ் பண்ணோ எ என்ன சொல்லுவங்க ரொம்ப ஸ்ட்ரஸ்ஸா இருந்தோ அப்டின்னா ஒரு தண்ணில வந்து ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் நம்ம ஊத்தி குடிச்சோனா நம்ம கொஞ்சம் மயம் மனசு வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மெடிஷன் நா அத யூஸ் பண்ணிட்டு இருக்கே ஸ்டில் நா இது வரைக்கு அத குடிச்சுட்டு தா இருக்கே
ஓ ஓகே ஓகே தோழி ஆ வேற அந்த
நீங்களு பாருங்க ஹோமியோபதி டாக்டர்ட்ட ஏதோ போனீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு எ இந்த மாரி ஃபிளவர் மெடிஷென் லா அத பத்தி கேளுங்க உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப
ம் ஓகே தோழி நீங்க சொன்னனாலயே இனிமே நாங்க அந்த மாதிரி ட்ரை பண்றோ ஏன்னா பொதுவாவே நம்ம ஒரு சின்ன சின்ன விஷியனாலுமே டாக்டர் சைடு தானே அதிகமா போவோ ம் ம் ஹோமியோபதி அந்த அளவுக்கு யாரு இது பண்ண மாட்டாங்க நீங்க சொ நீங்க சொல்றது நல்ல விஷியமா தா இருக்கு தோழி
வரேன்னா நம்ம வந்து அலோபதிய சாப்ட்டு சாப்ட்டு ஒடம்புக்கு கேடு வைக்கர்த விட ஸ்லோவா நம்ம சோ ஸ்லோ க்குள்ள குணமார்றதன் மெடிஷன் சாப்ட்டு நம்ம வாழ்நாள் முழுதும் நல்ல என்னன்னா அதுலருந்து நேச்சுரலாவே பண்றாங்க எந்த கெமிக்கலே எதுவுமே அதுல ஆட் பண்றது கெடையாது
ம் ஆமா ஆமா
அதனால நம்ளுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குனு நா சொல்வே
ஆமா தோழி செரியா சொன்னீங்க அது மட்டு இல்லாம இப்ப வந்துட்டு நமக்கு ஆ எ என்ன சொல்றது நுரையீரல் இதயம் இந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம ஹோமியோபதியே பிரிபேர் பண்ணலாமா தோழி
கண்டிப்பா பிரிப்பேர் பண்ணலாமே
ம் ஓகே தோழி பொதுவா எனக்கு தெரிஞ்சது இந்த மஞ்சக்காமாலை அதுக்கு பாத்ருக்கே ஹோமியோபதி அது மாரி இந்த கை கால்லா கொஞ்சோ அது என்ன சொல்றது முடக்குவாதம் அந்த மாதிரி இருந்துச்
இல்ல அந்த மாரி இருந்துச்சுன்னா பண்ணலா முடக்கு வாதோல்லா வாதக்குள்ள ப்ராப்ளம்க்குள்ள எதனாலதா வருது முடக்கு வாதத்துக்குள்ளது பித்தோ நம்ம உடல்நெல பாத்தீங்கன்னா பித்தம் கபம் அந்த மாரி உள்ள சேந்து இருக்கிறதுனால வந்து அ ஹோமியோபதிக்கு போனா அதுக்குள்ள சம்மந்தமான வந்து மெடிசன் தருவாங்க ஏன்னா ஆக்ச்சுலி எனக்கு யெடையில என்னோட எனக்கு வந்து என்னன்னா கால் வந்து ரொம்ப ஸ்வெல்லிங் ஆய்ட்டு அந்த மாறி டைம்ல வந்து நம் போனே எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒடம்பு ஃபுல்லா நீரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தா போனே அப்றோ அவுங்க சொன்னாங்க இது வந்து உங்களுக்கு வந்து பித் த ஒடம்பாருக்கு அதனால நீங்க வந்து இந்த ட்ராப்ஸ் சாப்ட ஆனா நா சாப்ட்ட ஒடனே எனக்கு அந்த கா உடம்புல உள்ள நீர் எல்லாமே கொறைய ஆரம்பிச்சிட்டு அதனால வந்து அவுங்க அவுங்களு தா பிளட் செக் கப்பண்ணி அவுங்களுக்குள்ள எல்லா எல்லா பாத்துதானே மெடிசின் குடுக்கறாங்க அதனால இது செக் பண்ணலா
ஓகே தோழி இப்ப கண்டிப்பா வந்துட்டு இனிமே வந்துட்டு ஹோமியோபதியு ட்ரை பண்ணுவோ தோழி ஆ அது மட்டு இல்லாம வேற இப்ப நார்மலா ஜுரோ வந்துச்சு அப்டின்னா அதுக்கு நம்ம ஹோமோபதி இது பண்ணுன்னு அவசிய இல்ல தானே நார்மலா ஒரு டாக் ட்ரு பாத்தா போதுந்தானே
அது நா உங்களுக்கு ஒடனே கோண ஆவணும் அப்டின் சொன்னா நீங்க வந்து அலோபதிய டாக்டர்ட்ட தா பாக்கணு ஹோமியோபதி வந்து இப்ப வந்து நம்ம ரெண்டு மண் நேரோ ரெண்டு மண் நேர்த்துக்கு போட்டல எந்த சைடு எபெக்ட்டு வராது டேலட் மாரி குடுப்பாங்க ரெண்டு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ போடலா ஆனா என்ன இது ஸ்லோவ ஆவு அவ்ளோ ஸ்லோல கேட்கு அது வந்து உனக் உங்களுக்கு வந்து நா போட்ட உடனே பத்து நிம்ஷ்த்துயே ஃபீவர் கம்மியாகணு அப்டின்னா நீங்க அலோபதியே இது பண்ணலா ஆனா ஹோமியபதி வந்து நீங்க பெர்மென் சொல்யூஷன் வரு ஆனா சலோவ தா அந்த மேல பக்கு இப்ப என் பொண்ணுக்கு ச ஒடம்புரியல அப்டின்னா நா ஹோமியோபதி மெடிசன் வச்சிருக்கே குடுத்தன்னா சாப்டுவ அவுங்களுக்கு வந்து அது மிட்டாய் மாரி இருக்கு மம்மி மிட்டாய் மிட்டாயனு சொல்லி ஹாப்பியா சாப்பிடுவாங்க
ஓகே ஓகே ம் அப்றோ வேற அ ஹோமியோபதியில வேற என்னன்னல்லா நம்ம அதிகமா பாத்திருக்கோ அப்டின்னா அந்த வேற என்ன தோழி எனக்கு சட்டுனு ஞாபகோ வரமாட்டேங்கது
ஹோமியோபதியில வந்து நல்லா இருக்கு எல்லா ஏ டூ ஈசட் இருக்கு மேடம் ஹோமியோபதில ஹேர் ஆயில் கூட இருக்கு உங்க ஹேர் ஃபால்ஸ்ஸு ஆகுதா நம்பளுக்கு தூக்கோ வரமாட்டாத அந்த ஒரு ஹேர் ஆயில் இருக்கு அந்த ஹேர் ஆயில் தேசச்சுன்னா நல்லா தூக்கும் வரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு உண்மைக்குமே நா ட்ரை பண்ணியிருக்கே என்னோட சிஸ்டர் ட்ரை பண்ணியிருக்காங்க
ஓ ஓகே ஓகே ட்ரை பண்ணனால தா ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க சொல்லு போதே தெரியுது கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு
கண்டிப்பா
ஆ அப்றோ வந்து அது வந்துட்டு ரிசல்ட்டுக்கு நல்லா குடுக்குமா அந்த முடி வளர்ர ஆயில்லா நம்ம தேச்சோனா
கண்டிப்பா குடுக்கு சுத் தோழி கண்டிப்பா எனக்கு வந் ந்து நல்லா குடுத்துச்சு நா ஆக்சுவலி அத சாப்டுட்ருந்தே ஆ டேப்லெட்டாவு குடுத் தாங்க இன்டேக்காவ எடுத்துக்கிட்டே அப்றோ ஹேர் ஆயிலு நா இது பண்ணப்பப்ப எனக்கு அது ரிசல்ட் நல்லா குடுத்துச்சு
நா ஒரு வாட்டி போயி ஹோமியோபதியில ட்ரை பண்ணே ஆனா நா அது என்ன சொல்றது மாத்து அந்த மாத்தர அந்த இது மாரில்லா குடுத்தாங்க ஆனா நா தொடர்ந்து அதுக்கப்றோ ட்ரை பண்ணாம உட்டுட்டே ச் ஒரு நாள் ஏதோ ரெண் நாள் சாப்ட்டு அதுக்கப்பற அது தொடர்ந்து கண்டுனி பண் ஆஹ் அதனால எனக்கு ரிசல்ட்டு அதா பண்ணவே இல்ல அதுக்கபற ரிசல்ட் எப்டி
எந்த ஒரு மெடிசன் எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே ஹேராயில் வந்து ஒன் நாள்ளே ஒன் வீக் இல்ல உங்களுக்கு வளறாது ஒ மேக்சிமம் த்ரீ மந்த்தாது யூஸ் பண்ணு த்ரீ மந்த் மினிமம் மேக்சிமம் சிக்ஸ் மந்த்
ம் ஓகேத் தோழி உங்ககிட்ட நா நிறையா கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த கால்ல நம்ம தொடர்ந்து பேசுவோ நன்றி தோழி